அலோ
ஆ சொல்லுங்க
ஹலோ கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
இன்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே நீங்க
நா இப்பதா ரெஸ்ட் எடுக்கறே
ரெஸ்ட் எடுக்கறீங்ளா அப்பிடி என்ன வேல பாத்தீங்க
காலைலிர்ந்து இன்னைக்கி ஒரு ஒரு யூஸ் ஃபுல் டே அப்டினு மாத்திட்டே இன்னைக்கி சண்டேவ
ஓ செரி செரி
ஆ காலைலிர்ந்து இந்த கொல்லையெல்லா கொஞ்சோ சுத்தம் பண்ணி அதுல கொஞ்சோ செடி கொடில்லா போடலா அப்டின் சொல்லிட் டு ஃபுல்லா சுத்தம் பண்ணோ கைல ஒரு ஆளயு வெச்சுக்கிட்டு நாங்ளு சேந்து எல்லாருமே சுத்தம் பண்ணோ
சரி
ம் அது ஏற்கனவே அந்த எடத்துல வீடுருந்தது அ து என்னன்னா தோண்ட தோண்ட வெறு செங்கல்லு சின்ன சின்ன கல்லா பொதஞ்சு கெடந்த கல்லு நேத்து மழ வேற பேஞ்சது இங்க அதனால அந்த மழைக்கு அதுக்கு திரும்ப திரும்ப கல்லு வந்துகிட்டே இர் க்கு தோண்ட தோண்ட அவ்ளோ கல்லையு பொருக்கி ஓரங்கட்டி வெச்சுட்டு அந்த எடத்துல தா அப்பறோ கொத்தி திரும்பி செடி கொடி எல்லா போடுவோ அப்டினு எல்லாத்தையு சரி பண்ணி வச்சோ இன்னைக்கி
என்ன செடில்லா போட போறீங்க
என்ன வெண்டைக்கா, கொத்தரங்கா அப்றோ பொடலங்கா பொடலங்காவ்க்கு மட்டு பந்தல் போடணுன் சொன்னாங்க பந்தல் போட்றத்துக்கு மட்டு அந்த பந்தல்க் உள்ள காலு எல்லா ரெடி பண்ணி வச்சோ அந்த கட் கட்றதுக்கு சரியா கயிறு கெடைக்கல
இல்லல்ல அது மொளச்சதுக்கப்பறமா பந்தல் போல்லா இப்பயே பந்தல் போடணுன் அவசியங் கெடயாது நெழல் வந்துரும்ல இப்பயே பந்தல் போட்டா
அப்டியா அதா நா முன்னாடியே எனக்கு போட்டு வெச்சிருங்க பந்தல் நாலு பக்கமு க கம்புதான நட்டு குடுக்க போறாங்க
மேல பந்தல்
அது நம்ம அப்றமா போட்டுக்லா ஏனா இன்னொரு தடவ நம்ம ஆள் தேட முடியாது இதுன்னா ஒரே சம்பளமா போய்டு நம்மளு கூட மாட அவுங்களுக்கு வேல செய்றதுனால அவுங்களுக்கு கொஞ்ச நமக்கு அது சீக்கிர வேல ஆன மாரி இருந்துச்சி அதனால பந்தல் மட் டு போட்டு குடுத்துருங்கன்னு எல்லாத்தையு கொண்டு வந்து போட சொன்னோ அவுங்க ஆ கயிறு இல்லங்கறதுனால எல்லாத்தையு போட்டுட்டாங்க கடசில அந்த வேல ஆகல
அது ரொம்ப ஈஸி தா நாலு பக்கமு சும்மா குழி தோண்டி ஈஸியா போட்ருலா ஒண்ணு பெரிய வேல இல்ல குறு க்க குறுக்க கம்பு வெச்சி நாலு கம்ப ஸ்ட்ராங்கா நட்டுட்டு குறுக்க நாலு கம்பு இங்க நாலு கம்பு இந்த மாரியே வெச்சீங்கன்னா ஈஸியா போய்டு ரொம்ப பெரிய வேலல்லா இல்ல
ஆ ஆ செரி அது அதுவு நம் அதுவு நம்ம தான பண்ணணு இதுன்னா அவுங்க வேலைக்கு வரம்போது சேத்து செஞ்சு குடுத்துருவாங்கன் சொல்லிட்டுதா கேட்டோ ஆனா இன்னிக்கு வேல சரியா இருந்துச்சி
சரி சரி
அ
அது மொதல்ல வெத போட்டு மொளச்சி ஒரு நாலஞ்சு எலவந்து கொடி வர ஆரம்பிக்கு அந்த ஸ்டேஜ்லப் போட்டாலே போது அது வரைக்கு போட வேணா எப்டியு வெத மொளைக்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாளாது ஆகு அதுக்கப்றோ எல வரணுல அப்பறம் போடலா எப்டியு ஒரு வாரோ கிட்டக்க ஆயிடு
செடி அந்த குழிய தோண்டி அதுக்குள்ள வெதய போட்டு தண்ணி ஊத் தி அதுல இருந்தே ஆசயா இருக்கு எப்படா அதுல ரெண்டு எல வரு எல்லா வெதையு மொளச்சிருமா அப்டின்லா ஆர்வமா பாத்துட்டு ஒக்காந்துருக்கோ
இல்ல மொளைக்கு மொளைக்கு சீசன் இந்த கிளைமேட் வந்து இப்போ நல்லா ஒரு மாரி கூலிங்கா இருக்குல்ல இந்த மாரி இருந்தா வெத நல்லா மொளைக்க ஆரமிச்சிரு இப்டி இருக்கிறப்ப போட்டா எந்த வெத போட்டாலுமே மொளைக்கு
ஆ உங்களுக்கு அனுபவ இருக்கா இந்த மாத்ரி வெதயெல்லா நட்டு செடி கொடியெல்லா வெச்சி அதுல காய்ச்சி அத சாப்ட்ட அனுபவலா உங்களுக்கு இருக்கா
ம் நெறையருக்கு சின்ன பிள்ளையிலருந்தே அந்த இதெல்லா செஞ்சிருக்கே இப்பதா எனக்கு வந்து நா வேற வீட்ல இருக்றதுனால எனக்கு பக்கத்துல எது எடமு இல்ல அதனால பண்றது இல்ல சின்ன பிள்ளைல இருந்து அந்த எல்லாமே செஞ்சு அதெல்லா எனக்கு பழக்கோ இருக்கு ரொம்பவே புடிக்கு ஆமா
கார்டனிங் புடிக்கு
ரொம்ப ரொம்ப புடிக்கு
ம் எனக்கு அதுல அவ்ளவா ஆர்வல்லா கெடையாது அ எங்க வீட்டுல எ தங்கச்சி தா அந்த செடி கொடி மேலலா ரொம்ப ஆர்வமா இருக்கோ அது மாரி அது வச்சதுன்னா ஒடனே அது வளந்துரு அப்டின்னு எங்களுக்குக்கெல்லாமே ஒரு நம்பிக்க என்னமோ நா வ ச்சி மொளைக்கிறத விட அது வச்சதுன்னா சீக்ரோ அந்த எல நா வச்சு ஒரு எல வரம்போது அது வச்சு அது மூணு எல வரு அந்த அளவுக்கு வந்து அது கைராசின் சொல்லுவோம்ல அந்த மாரி அது எ தங்கச்சி வைக்கு அந்த மாதிரி
இல்ல இதுல கைராசி அப்டிங்கறதெல்லா இல்ல செடிக்கு கொடிக்கெல்லா வந்து நம்ம பேசிக்கிட்டு அதுட்ட பாசிட்டிவா பேச பேச அது வந்து இன்னுமே நல்லா வளருன் சொல்லுவாங்க அது சயின்டிஃபிக்காவே வந்து பாத் தீங்கன்னா அந்த மாரி உண்ம தா நம்ம போய் அது பக்கத்துல உக்காந்துக்கிட்டு மொள ஸ்டா இல்லியா நீ எப்ப மொளைக்க போறன் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்லயே ஒரு மரோ வச்சா ச ரொம்ப சீக்கிரமே வளந்துரு ஏன்னா அங்க நறைய பசங்கலா பேசிக்கிட்டே இருக்ற அந்த சத்தங் கேட்டு சீக்கிரமா வளருன் சொல்லுவாங்க
அதுதா அது இதுல கைராசி அப்டின்னு நனச்சா அது வந்து அது ஒத்துக்க முடியாது இது வந்து இதுதா நமக் கண்டிப்பா நனைக்கும் அப்டின் ம நல்லா மொளைக்கூ அப்டின்னு நம்ம பாசிட்டிவா நனச்சாலே அது நல்லபடியாதா நடக்கூ எந்த விஷியமுமே நம்ம பாசிட்டிவா நெனைக்கிறப்போ அது நல்லதாதா நடக்கூ
கண்டிப்பா எங்க வீட்டுல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கம் போது எங்க தாத்தாதா இந்த வேலையெல்லா பாப்பாங்க நாங்க சும்மா பின்னாடி போவோ போய்ட்டு அவங்க வேல பாக்கறத வேடிக்க பாக் குறது தா எங்களோட வேலையாவே இருந்துது ஆனா அப்ப அவங்க அவ்ளோ ஆர்வமா அந்த செடிய வச்சு நீங்க சொல்ற மாரியே அந்த அ கண்டிப்பா வளருங்ற அந்த பாசிட்டிவிட்டி அப்றோ அத சரியா கவனிப்பாங்க சரியான நேரத்துக்கு தண்ணி சரியான கவனிப்பு இருந்ததுனாலதா நறைய அப்ப வந்து ரோஜா செடி ஆ கனகாம்பரோ மாமரோ அ கொய்யாமரோ மாதுள மரோ அப்பறோ வேற
வேற என நறைய எல்லாமே காய்ச்சி காய்ச்சி குலுங்குனது சொல்லோம்ல அந்த மாரி காய்ச்சு குலுங்குன க ஒரு கொள்ளை கொள்ளைய பாத்த பாத்துருக்க ஆனா எனக்கு அதுல ஆர்வங் கெடையாது எங்க தாத் தா தா அது ஃபுல்லா மெயின்டென் பண்ணிட்ருந்தாங்க
ஆமா ஆமா எங்க தாத்தாவு இது மாரி அவங்க சொல்லி குடுத்தது தா அவங்க தா போடுவாங்க ஒரு செடி போட்டுட்டு ஆ இ ப்போ கோழிலா இருக்குனா அந்த வெதைய கொத்திடூ அப்போனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து வெக்கல் இல்ல ஒ சாக்கு கோணி பை இல்ல குச் சி இருக்குல்ல சின்ன சின்ன குச்சிங்கள வந்து மேல போட்டு அடுக்கி வச்சிருவாங்க அந்த மாரி சும்மா அந்த ஒரு குழி நமக் தோண்டி அதுலதா வந்து இப்போ ஒரு சொர வெதைகளோ இல்ல இந்த பூசணிக்கா இந்த மாரி படர்ற செடி எல்லா போடுறாங்க அப்டின் னா அதுக்கு மேல வந்து சுத்தி இந்த மாரி போட்டுருவாங்க ஒரு கீர தெளிக்கிறாங்க அப்டின்னா சுத்தி வந்து போச்சி மருந்துருக்குல அதக் வது போட்டுருவாங்க அந்த மாரி போட்றப்ப எறும்பு இழுத்துட்டு போகாது அ இந்த மாரி கொடிஸ்சு இந்த மாரி ப படர்ற கொடி க்கெல்லா வந்து மேல வைக்கோல போடுவாங்க இல்லன்னா சின்ன சின்ன குச் குச்சிய வச்சு அடுக்கி அத சுத்தி வச்சுருவாங்க அந்த மாரி பண்றப்ப அந்த கோழிங்க தா வந்து அத வந்து சீரு அ சீ சீச்சிட்டு அத வந்து எடுத்
ஆமா ஆமா அந்த வெதையெல்லா அது எடுத்து சாப்ட்டுரு ஆமா ஆமா ஆமா
அதுக்காக வந்து அந்த மாரி பண்ணீங்கன்னா நல்லா மொளைக்கு எப்போமே செடி இதெல்லா வைக்கிறோ அப்டின்னா சாயங்கால நேர த்துல வச்சாதா நல்லா வளருன் சொல்லுவாங்க
ஆ நாங்களுமே காலைல இருந்து இந்த கல்லு எல்லாத் தியு ஒ ஒரு பக்கோ அடுக்கி போட்டுட்டு எல்லாத்தையு அள்ளி கொட்டிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த பழைய பிள்ளு அ மொளச்சிருந்ததுல அது எல்லாத்தையு தோண்டி எடுத்துட்டு அத சரி பண்ணி கொண்டு வர ட்டுது சாய்ங்கால ஆயிட்டு இன்னைக்கி வெத போட்டது சாயங்கால நேரத்துல தா போட்ருக்கோ பா ப்போஎப்டி மொளைக்குதுன் பாத்துட்
ம் கண்டிப்பா நல்லாதா மொளை மொளைக்கு மொளைச்சோனே சொல்லுங்க
ஆமா காய்ச்சுதுன்னா உங்களுக்கு குடுத்து உட்ற
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நல்லா காய்க்கு வேன்னா நீங்க பாருங்ளே
ம் சேரி
அது அந்த ஒரு மொத இது காய்க்கிறப்ப நமக்கு வந்து அந்த சந்தோஷமே வந்து அடு அடுத்தடுத்து நம்ம போட்றதுக்கு அதுமே வந்து மோட்டிவேஷன் மாரி ஆயிடு அத பார்த்தோனே நமக்க வந்து கடைல வாங்கி சாப்பறதுக்கு நம்மள் நம்ம வீட்ல செஞ்சு வீட்ல வந்து வளத்து அதுல காய்க்கிற காய்கறிய சாப்பறதுக்கு நமக்கு நறைய வித்தியாச இருக்கு ஒன் ஒன ஒன்னு நம்ம வந்து அத வந்து ப்ரெஷ்ஷா சாப்புட்றோ இன்னு ஒன்னு எந்த உரமு போடாம செய்யறதுனால அதுல ஒரு இது நமக்கு அப்டியே அப்டியே பறிச்சு அப்டியே சாப்பறப்ப நமக்கு உடம்புக்கும் நல்ல து அத நம்ம வளத்து சாப்புறோங்கிறப்ப நமக்கு ரொம்ப புடிக்கு அது
ஆமா ஆமா நானுமேயா இங்க எங்களுக்கு பக்கத்துல ஒருத்தவுங்க அந்த மாரி கொண்டு வந்து கொத்தரங்கா கொடுத்தாங்க அப்டியே பச்ச பச்சேர்ன்னு அது சமச்சா கூட அந்த பச்ச நெறோ மாறவே இல்ல நார்மல் பச்ச கெடையாது அது ஒரு மாரி லைட்டா ரொம்ப அழகா கலர் ஃபுல்லா இருந்தது நம்ம சமச்ச உடனே டேஸ்ட்டும் பாருங்க அவ்ளோ நல்லா இருந்தது
ஆமா ஆமா அதா பசங்கங்க சாப்டாத பசங்க கூட அந்த பசங்க கையிலியே நம்ம குடுத்த அந்த செடிய வளர்க்குறப்ப நம்ம போட்ட செடி அதுலேந்து வெளஞ்ச காயி அப்டின் சொல்லிட்டு அந்த சாப்டாத காய்கறிய கூட அதுங்க அந்த பசங்க கையால போட்டதுனால அவுங்க சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க அது கூட ஒரு நல்ல ஐ டியாதா இதுல
ஆ அது மாரிதா சொல்லிருக்கோ நாங்ளு இந்த வெண்டைக்கா செடிக்கி நீ தா தண்ணி ஊத்தனு அதே மாதிரி அந்த கொத்தரங்கா செடிக்கி நீ தண்ணி ஊத்தணுன்னு ரெண்டு பேருக்கு பிரிச்சு குடுத்துருக்கோ போ நீங்க தா அத பாத்துக்குணு பாத்து சரியா வளர அதாவுது காயவே வுடக்கூடாது நம்ம எவ்ளோவுத்துக்கு எவ்ளோ அத கவனிக்கிறோமோ அதுக்கேற்ற ம் இத வந்து நமக்கு குடுக்கு நல்லா வெலையு அ து அப்டின் சொல்லி சொல்லிருக்கோ இவுங்களு சரின் சொல்லிருக்காங்க ரெண்டு பேரு
ஆ வெண்டைக்கா கொத்தரங்கா அது அது இல்லாம கத்திரிக்கா போட்டீங்னாலு உங்களுக்கு க த்திரிக்கா ஒரு தடவ போட்டீங்கன்னா அதுவே ஒரு மூணு சீசனுக்வந்துரு அதே மாதிரி சைடுலியே கொஞ்சோ அ மிளகா நாத்து நட்டீங்கன்னா அது கொஞ்சோ உங்களுக் கு அதுலியு வந்துரு இது மாரி கொஞ்ச கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிங்னாலே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா காயு வீட்லியே உங்களுக்கு கெடச்சிடு
ஆ எங்களுக்கு இந்த மொளகா செடி கெடைக்கல கத்தரி செ டியு மொளகா செடியு கடையில விக்கிற அன்னைக்கி கரெக்ட்டா பாத்து வாங்கிட்டு வந்து நடனு அப்டின் சொல்லி சொல்லிருக்காங்க அத மட்டு இத இல்லாம வாழக்கட்ட பக்கத்துல அ ஒருத்தவங்கள்ட சொல்லி வெச்சிருந்தோ அவங்க வீட்லயுமே வந்து வாழகட்ட இருக்கு பேத்துக்குங்க அப்டின் சொன்னாங்க அப்பற அதுவுமே ஒரு பத்து கட்ட கிட்ட பேத்து அதுக்கு குழி எடுத்து அவுங்களே வந்து வெச்சு குடுத்துட்டு போயிட்டாங்க இங்க வேலைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னல்ல அவங்களுமே அவங்களே எனக்கு வெச்சு குடுத்துட்டாங்க எல்லாத்தியுமே அது அழகா வளந்திரு ச்சின்னா அப்டியே என்னோட தோட்ட மாதிரி அழகாயிடு
நீங் இது போட்டுட்டு இது பொடலங்கா போட்டன் சொன்னீங்களா சைட்லயே ஒரு அவரைக்கா வெத போட்டீங்ன்னாலு அதுவுமே உங்களுக்கு நல்லாவே வந்ட்டு காய்க்கு அவரைக்கால்லா நல்லா ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதுக்குலா தேவயில்ல லைட்டா தண்ணி ஊத்தனா போது அதுங்க காய்கிறத பாத் தீங்கனா அதுவு நீங்க வீடு இடிச்ச எடோ அப்டிங்கறப்ப அந்த எடத்துல ஒரு சாதாரணமா போட்டாலே அந்த இதுல ரொம்ப நாளா வந்து எதுமே மொளைக்காத எடமா இப்ப அத நெறவி போடுறப்போ உங்களுக்கு ரொம்போ வந்து செழிப்பா வளரு அந்த செடி நீங்க இப்ப இந் தடவ ஃபஸ்ட்டைம் வந் து எந்த ஒரம்லா அதல்லா எதுமே நீங்க குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல சாதாரணமா தண்ணி மட்டு டே டெய்லி குடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலே போது உங்ளுக் வந்து நல்லாவே காய்க்கு அதுக்கு அடுத்தடுத்து கூட நீங்க வந்து வீட்ல உள்ள அந்த கழிவுகல்லா போட்டு கூட ஒரமா போட்டு அதுக்கப்
ஆமா ஆமா அது மெயினா நா அந்த ஒரு விஷியத்த நெனைச்சிட்ருக்க காய்கறி கழிவு எல்லாமே எடுத் து வெச்சு அதுக்கு வந்து இயற்கையாவே அத வெலய வெச்சு இந்த தடவ முயற்சி பண்ணி அத நம்ம வந்து சக்சசு பண்ணிடணு அப்டின் நெனச்சிக்கிட்தா இருக்க
கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கெடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்
நன்றி நன்றி
சரி வேற எது இல்லல
வேற ஒன்னுல்ல வச்சுட்டவா
ஆ வைங்